ஹலோ மேம் கேக்குதா
ஆ கேக்குது நல்லார்க்கீங்ளாத்
ஆ ஆ ஆ நல்லார்க்கே நீங்க நல்லார்க்கீங்ளா
ம் நானு நல்லார்க்கே அப்புறோ வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்களா
ஆ வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்க
ம் நானு சாப்ட்டே நீங்க
ஆ நானு சாப்ட்டாச்சு
ம் என்ன சாப்ட்டீங்க
நாங்க இன்னைக்கி வந்து வெண்டக்காய் புளி கொழம்பும் கேரட் பொரியும் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க சாம்பார் சாதோ சாப்ட்டோ
ஹெல்தி ரொட்டீன் பத்தி என்ன நெனைக்கிறீங்க பாருங்க எப்பாத்தாலு கொழம்பு ரசோல்லா சாப்ட்டுடுட்ருக்கோ
ஆமா ஹெல்த்தி அது அந்த டயட் நம்ம ஃபாலோ பண்ணோனா ஹெல்தியா இருக்கலாந்தா ஆனா இதுலயுமே வந்து ஹெல்தி ரொட் டைம்ல நம்ம சாப்பறக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளா ஏதோ ஒரு சின்ன நம்ளே வீட்ல வந்து ஒரு மாடி தோட்டமோ என்னமோ ஒ சின்னதா வச்சு ட்ரை பண்ணா கூட அது ஒரு ஹெல்த்தி வேவா தா இருக்குன்னு நெனைக்கிறே
நீங்க சொல்ற ஐடியா கூட நல்லாதா இருக்கு ஆனா நம்ம வந்து அந்த காய்கறி போஷ்ண அதிகப்பண்ணி ட்டு சாப்பாடு ரை அளவ கம்மிபன்னிட்டு சாப்ட்டோம்னா இன்னமே கொஞ்ச நல்லா இருக்குன் நெனைக்கிறே
ஆமா ஹெல் ஆமா ஹெல்தியா இருக்கு ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி மினரல்ஸ் அதாது வீட்ல உள்ள இதுக்காக தனியா பிரிப்பர் பண்ணாம வீட் ட்ல உள்ளதயே வச்சு நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கொஞ்ச கம்மி பண்ணி சாப்ட்டோம்னா ஹெல்தி வேவாவு இருக்கு
ம் புரியுது தோழி புரியுது ஆமா கத் தா
கொஞ்சோ வை
ஆமா ஆமா அதெல்லா அவாய்ட் பண்ணிய்ர்ணு வீட்லே வந்து கீர வளக்குறது காய்கறி வளக்குறது கொஞ் சின்ன சின்னதா அதெல்லா பண்ணிட்டு நம்மளே வந்து அது சமச்சு சாப்பிட்றது எல்லா பண்ணிட்டு இருக்கோ இப்போ பழங்கள் வாங்குற மாரி இருந்தா கூட நம்ம அ ஆர்கானிக்கா கொஞ்ச போய் வாங்கி அந்த மாதிரி பழங்கள தேடி வாங்கி சாப்பிட்றது நல்லதுன் தோணுது
ஆமா இப்ப இருக்குற நிலைமைல எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பேட் ஆகி வருதுன் சொல்றதுக் கு நம்ம அந்த மாரி ஆர்கானிக்ஸ் போறது வந்து கொஞ்சோநல்லா அது கொஞ்சோ நம்ம கஷ்டப்பட்டாலு கொஞ்ச ட்ரை பண்ணி இது பண்ணோனா நல்லாருக்கு கு அப்றோ இன்னொன்னு நம்மளே அந்தத இது பண்ணி இது பண்ணும் போது அ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாவு இருக்கு நம்ம அத சாப்டும் போது ஒரு ஹாப்பினஸ்ஸாவு இருக்கு நம்மளே இது பண்ணி நம்மளே இது பண்ணது அப்டின்னு ஒரு சின்ன சின்னதுக் கீரைஸ் ஒரு தக்காளி மிளகாய் இதெல்லா நம்மளே தா வீட்லனாலு சரி ஒரு மாடியில ஒரு சின்ன பக் கெட்னாலு வச்சு இது பண்றதுனால கூட ஆ நம்ம ச் அ லேடிஸ் தானே அந்த சமையலுக்கு வெரி இம்பாட்டன்னு சொல்லுவாங்க அதுனால நம்ம சைடு கொஞ்ச எஃபெக்ட் போட்டு பண்ணோ அப்டின்னா ஃபேமிலியோட ஹெல்த் எல்லாரோடதையு நல்லாருக்குன் நெனைக்கிறே
ம் ஆமா ஆமா தோழி அப்பறோ நம்மள பாத்து நம்ம கொழந்தைங்க கூட கத்துக்குறதுக்கான சான்ஸா இருக்கு இது காய்கறி வாங்கிட்டு வந்து பழங்கள் வாங்கிட்டு வந்து சமைக்கணு அப்டின்றது இல்ல நம்ம ஸ் நம்ம அத வளத்து கூட அதுல இருந்து அறுவட பண்ணி கூட நம்ம சமைக்கலான்ற ஒரு வாய்ப்பு கூட இருக் கு ஒரு வழி கூட இருக்குன்றத நம்மள பாத்து நெறையப் பேர் கத்துக்குறதுக்கு அங்க சான்சஸ் இருக்கு இல்லயா
ஆமா ஆமா அத கொழந்தைங்களா அப்பற தா இந்த மரம் வளக்குறது அப்டின்றது இப்ப உள்ள இதுல வந்து அவ்ளோவா வந்து இதாகல நம்மள பாக்குறதுனால நம்மோ கொழந்தைங்க கூட செரி நம்மளு ஒரு செடி ஏதாவது வளக்லா அப்டின்ற மாதிரி கூட பின்னாடி வர்றது க்கான வாய்ப்பு அதிகமா வருதா இருக்கு இன்னொன்னு இந்த முன்னாடி மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே இப்ப பாக்கெட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தா சாப்பறாங்க இந்த களி கூழு இந்த மாரி இதெல்லா வந்து இப்போ காலப்போக்குல கொஞ்சோ இப்ப வந்து முன்னாடி உள்ளத வந்து ரெனவேட் பண்ற மாதிரி போறாங்க அந்த மாதிரி நம்ம ஃபுட்ல கொஞ்சோ எடுத்துட்டோ அப்டின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன் நெனைக்கிற
ஆமா ஆமா நீங்க சொல்றது கண்டிப்பா கரெக்ட்டா தா இருக்கு அப்புறோ வந்து காலைல எந்திரச்சோனே நம்ம ப்ரோட்டீன் எடுத்து ட்டோ அப்டின்னா அது நம்ம பசிய கொஞ்சோ அங்கற கொஞ்சோ கட்டுப்படுத்துன் சொல்லுவாங்க அதியு நம்ம ஃபாலோ பண்ணி பாக்லா
ம் அது முன்ன ஏர்லி மார்னிங் இந்த காஃபி டீ கூட கட் பண்ணிட்டு ஏதாவது ஹெல்தி மிக்ஸாக நம்ம எடுத்துக்க போதும் கூட முக்கியமாக கேர்ள்ஸு்கக்கு தானே நெறையா ஸ்ட்ரகுள்ளா ஃபேஸ் பண்றோ ஹெல்த் வைஸ்ல அதெலா இந்த காஃபி டீ டிவி இதெல்லா அவாய்ட் பண்ட்டு ஹெல்தி மிக்ஸ்சு இந்த கிரீன் டீ இந்த மாதிரி இப்போ நறையா மின்னரல்ஸ் வாட்டர்ஸ்லா நறைய இப்போ இது பண்றாங்க அது மாரி கூட நம்ம ஹெல்த் ட்ரிங்கா எடுத்துக்லா
ஆமா ஆமா என்னோட சாய்ஸ் வந்து உளுந்தக்களி உளுந்தக்களி வந்து அத செய்றது ஈஸி எல்லாருக்குமே அது புடிக்கு ஆக்சுவலி மண்ட வெள்ளம் போட்டு செஞ்சா அது ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா
இது வந்து இந்த கருப்பட்டியோட இது போட்டா எஃபெக்ட் அதிகோன் சொல்லி சொ ல்லுவாங்க கலைக் மேக்சிமம் நீங்க மண்டபளம் ச சூஸ் பண்றத விட காட்டிலு கருப்பட்டி கொஞ்சோ சேர்த்திங்கன்னா அது ஹெல்த் பெனிஃ ட்டோ அதிகோ அப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க
செரிங்க தோழி நா வந்து அடுத்த தர ட்ரை பண்ணி பாக்குற அத
அப்டி பாக்குறேங்க ஆ கருப்பட்டியில வந்து நறையா மினரல்ஸ் வந்து வெ வெள்ள அத விட அதிகமாக இருக்கு ஆனா அது கருப்பட்டி ப்யூரா கெடக்கிறது கொஞ்சோ இப்போதிக்கி கஷ்டமா தா இருக்கு கிராம பகுதியில அந்த பனை இறங்கி பண்றவுங்க கிட்ட வாங்கனா இன்னு கொஞ்சோ பெனி ஃபிட் அதிகமாக இருக்குன் நா நெனைக்கிற
ஆமா ஆமா அப்டி நம்ம ட்ரை பண்ணி பாக்லா ஒரு ஏற்கனவே நாட்டுச்சக்கர வாங்குறவுங்கள்டியே நம்ம வந்து கருப்பட்டி வாங்கி அதையு ஒன்ன ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு எப்டி இருக்குன் நா சொல்ற
ஆ
ஆஹ்
அப்புற இந்த உளுந்த கஞ்சி கலியிலேமே இந்த உளுந்து சாப்பா சாதம்லா செஞ்சு சாப் டுவாங்க இப்ப பெண் கொழந்தைகளுக்கு முக்கியமா அதெல்லா வந்து குடுப்பாங்க ஆ எங்க அ பக்க இங்க சைட எல்லா அந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்க இந்த உளுந்து சாதம் அந்த மாதிரி உளுந்து கஞ்சி இதெல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்ளா
அது மாதிரி ட்ரை பண்ணது இல்ல ஆனா கொல்லு கஞ்சி ட்ரை பண்ணிருக்கே உளுது கஞ்சி ட்ரை பண்ணதுல்ல கொள்ளு கஞ்சி ட்ரை பண்ணிருக்கா
சரிங்க த
உம் கொள்ளு கஞ்சி கொள்ளு சாப்பாடு எல்லா போட்டு துவையல் வச்சி அது காரமா தொவல் வ சாப்டுவாங்க
அந்த மானிக இந்த கூல் ஐட்டம்ஸ் கூட சொல்லுவாங்க இந்த கம்பு கேழ்வரகு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இதெல்லா இப்ப வந்து பழமையான உள்ள தா நம்ம திருப்பி ரினவேட் பண்ற மாதிரி திரிப்பி அதுக்காகவே நம்ம மாறிக்கிட்டு வரோ நனைக்கிற
ஆமா ஆமா அதுக்கப்ரோ அந்த பழைய சோறு இருக்கு இல்லயா அதுல இவுங்களு அதுக்கு போனப்அந்த பழைய சோறு தண்ணி நைட்டே ஒரு வச்சி அடுத்த நாள் காலேல தண்ணி மட்டு எடுக்கணுன அதுல நெறைய ப்ரோபையாட்டிக் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து தயிரு ஆ வந்து தயிர் தயிர் டெய்லி நைட் ஒரு பவுல் தயிர் சாப்டோனா நம்ம கட் ஹெல்துக்கு நல்லதுன்னு இந்த மாரி ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு ஒவ்வொரு ந ஒவ்வொரு உணவிலே ஏ ஓ ஆமா ஆமா அது வந்து டிரைனர் சொல்லிருக்காங்க அந்த தயிர்ல வந்து நம்ம கட்கெல்த்த பாதுகாக்றதுக்கு அதே மாரி பழைய சோத்துல நைட்டே தண்ணி ஊத்தி வச்ச அடுத்த நாள் காலேல அந்த தண்ணி இருக்குல தண்ணியா இருக்கட்டு இல்ல பழைய சோத்துல வெங்காய போட்டு நம்ம சாப்றதா இருக்கட்டு அது எல்லாமே நம்ம கட் ஹெல்துக்கு ரொம்ப நல்லது அந்த பேக்டீரியா அந் கட் ஹெல்து நம்மளுக்கு நல்லா இருந்ததுனாவே உள்ள வந்து நல்ல கொழுப்பு தா சேத்துக்கு
ஆ சேரிங் நானுன நீங்க சொன்னத ட்ரை பண்ணி பாக்குறே கண்டிப்பா
சேரிங்க தோழி சேரிங்க தோழி
ஆ அது மானி குழந்தைங்களு க்கு குடுக்குறது கூட ஜங்க் புட்டா குடுக்காம நம்ம ஸ்னாக்ஸ் பாக்ஸ்லயோ இதுலயோ ட்ரை பண்ணுறது இந்த முன்னாடி மாதிரி கொலைக்கட்டை ஒரு சீட நம்ம வீட்லயே ப்ரிப்பர் பண்ணி குடுக்குறது கூட கொஞ்ச ஹெல்த் பெனிபிட்டா இருக்குன் நெனக்கிற
ஆமா ஆமா எந்த ஸ்நாக்ஸ் கேட்டாலு இல்ல லேஸ் கேட்டா கூட நூருலக்கிழங்க காய வச்சி அது அப்டியே சிப்ஸ் மாதிரி போட்டோம்னா அதுவு அதோடய இது கேட்டாலு நம்மளால போட்டு தர முடியு என்னத் டைம் தா வேணு எல்லா வீடியோஸும் யூடியூப்ல அவேலபிளா இருக்கு எல்லாத்தையு பாத் திரும்ப செஞ்சி கு குடுத்துடம்னா அவங்களுக்கு ஹெல்தியா இருக்கு நம்மளுக்கு மனசு திப் தியா இருக்கு எந்த எண்ணெல செஞ்சது எந்த கை வச்சிட்டு செஞ்சாங்க நம்ம
கண்டிப்பா நம்ம கொஞ்ச டைம் இது பண்ணி நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் முக்கியோ நெனச் சொன்னா கண்டிப்பா இது இதாகதா சக்சஸ் ஆகதா
ஆமா ஆமா தோழி கரெக்டா சொன்னங்க சாயங்கால ஆனா என்ன பண்ணுவீங்க
சாய்ங்கால ஆனா இங்க கெழந்தைங்களுக்கு வந்து நாம்ம மாலை நேர வகுப்பு எடுக்கிற அதனால பாதி பொழுது அதுல போயிரு
அப்போ நீங்க டீச்சர்
ஆ ஆமா
ஓகே ஓகே கேக்க நல்லா இருக்கு ஆக்சுவலி எனக்கும் ஏதாது எங் பொண்ணுக்கு சொல்லி டவுட் இருந்தா உங்களுக்கு கான்டெக் பண்ற
ஆ கண்டிப்பா கான்டக் பண்ணுங்க
ஓகே ஓகே அதுக்கப்புற அவங்க ஹோமக்ஸ்லா எப்டி முடிப்பாங்க இல்ல ஒரு வேல வந்து பசங்க ஹோமர்க் முடிக்க மாட்டேன் சொல்றது அடம் பண்றது இந்த மாரி பண்ணா நீங்க எப்படி அந்த விஷயத்த ஹாண்டில் பண்ணுவிங்க
அதா நம்ம எல்லாமே வந்து சொல்லுவாங்கல்ல க ஒரு வழக்கமா பழக்க வரணுனா அது வழக்கமா இருந்துச்சுன்னா பழக்கமா மாறிரு ம்பாங்க நம்ம டெய்லியு ட்ரைன் அப் பண்றதா இந்த டைம்ல இது பண்ணணு அப்டின்டம் போது எல்லாருமே சேந்திருக்கும் போது அவங்க முடிச் டாங்க ஓகே நா முடிச்ட்டோ அப்டி முடிச்ட்டா வீட்டுக்கு போயிர்லா அப்டின்ற ஒரு இது இருக்கும் போது அவுங்க அவங்ளா வே அத இது பண்ணிருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்ல அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு அதுக்கப்பற எல்லாரு ஜாயின் பண்ணி உக்காந்து அத பண்ணுமம் போது அவங்க முடிச்ட்டாங்க கிளேப் பண்ண ஒரு ஒரு நம்ம ஒரு என்க்ரேஜ் பண்ணோனா அந்த எடத்துல அவங்களு மோட்டிவேஷன் ஆகி அடுத்தத ப்ராப்பரா அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க
ஆ நல்லாருக்கு நல்லாருக்கு இந்த ஐடியா கூட இப்ப நா எம் பொண்ணுக்கு மட்டு சொல்லி தரணுனா என்ன டிப்ஸ் எனக்கு சொல்லுவிங்க
ஆ நீங்க சொன்னிங்கனா அவங்ககிட்ட அவங்களுக்கு புடிச்சது எதாவது உங்களுக்கு அவங்க கேட்ருப்பாங்க உங்க கிட்ட நீ இத மட்டு பண்ணி முடிச்சுரு நா உனக்கு கண்டிப்பா அத பண்ணி தாரே அப்படின் சொல்லிட்டு நம்மளால எது முடிஞ்சதோ ஒரு பென்சிலோ ஒரு சாக்லேட்டோ கண்டிப்பா நா நீ இத பண்ணிரு உனக்கு நா ஒரு கிஃப் ட் தரே அப்டின்ற மாரி கூட நீங்க என்கரேஜ் பண்லா செரி நம்ம அம்மா வந்து நம்ம இத பண்ணி முடிச்சா கண்டிப்பா பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒரு ஃபுட் ஐட்டமோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நீங்க ஒரு இது குடுத்தீங்க அப்டின்னா அடுத்த டைம் வந்து நீங்க சொன்னோனய அத அவங்க பண்றதுக்கான வாய்ப் பு அதிகமா இருக்குன் நெனைக்கற
நா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீட் பேக்குன் நா சொல்ற ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ப இன்னொரு நாள் பேசலா நன்றி
ஆ கண்டிப்பா பேசலாம் தோழி நன்றி